ஹலோ
ஹலோ
கேக்குதாடி
கேக்குதாடி
ஓ எனக்கு கேக்குது உனக்கு கேக்குதா
ஓ கேக்குது கேக்குது நைட்டு என்னாச்சு தெரியுமா அவன்கிட்ட நா சொல்லிட்டே இருந்தே ஆனா அவ வந்துட்டு சின்ன விஷயத்துக்கு அவ்ளோ கோவப்பட்டு எனக்கு அவே ஆனா அவ நா என்ன பண்றனோ அத அப்டியே அவே பண்றாண்டி
ஆ
நா என்ன பண்றனோ அப்டியே பண்றா அதாவது சண்ட போட்டா நா சண்ட போட்டா நா வந்துட்டு வேண்டா வேண்டா நீ வேண்டா எனக்கு நீ வேண்டா எனக்குன்னு சொல்லுவே இவன்ட்ட அத அப்டியே அவே சண்ட போட்டா அவள்ட்ட சொல்ட்ருக்கா
ஓ
அதே மாதிரி இந்த திங்கக் கெழம நடந்த சண்டையில நா என்ன பண்ணே இவனோட என்கிட்ட ஒரு ஊர்பட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேலே இவனோட ஃபோட்டோஸ் அது இதுனு இருந்துச்சா சேஃப் ஃபோல்டர்ல வச்சுருந்தனா
நீயே எனக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு அனுப்பன தான
ஒனக்கு அமுச்சுட்டனா
ஆமா அத பாத்தோன்னயே தா உனக்கு நா கால் பண்ணே சனியனே எடுக்கவே மாட்டியே ஃபோன் பண்ணா
விட்ருந்தே ஆமா ஒனுக்கு அமிச்சு விட்டுருந்தே அத நா அவனுக்கு அமுச்சுருந்தே ஏன்னா திங்க கெழம நடந்த சண்டைல
ஓ
நா வந்துட்டு இந்த இ அதாவது அவனுக்கு அம்ச்சுட்டு அவனுக்கு அம்ச்சுரு எதுமே அவனோடது எதுமே என் டில்ல அட் இனி வந்துட்டு நா அவன வந்து இந்த போட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்றது அப்பில்லா நா பண்ற பண்ண மாட் டே அப்டி அவ பயப்படவு வேணா அப்பிடி நா பண்ணுவோணுனு அவ பயப்பட வேணானு சொல்லிரு அப்டி சொல்லி அம்ச்சுட்டுருந்தே நானு மொத்தமா அழிச்சு ரீசைக்கிள் பில்லு அழிச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து அவனுக்கு நா அம்ச்சுருந்தே இப் இப்ப இவுங்கன் இவுங்க போட்ட சன்டே இதுக்கு முன்னாடி இவே இப்டி பண்ணதே இல்ல இப் இப்ப இவுங்க போட்ட சன்டேல இவ அதே மாரி ஸ்கரீன் ரெக்கார்ட் எடுத்து மொத் தியு அழிச்சு எனக்கு அம்ச்சுட்டுவுட்டு உனக்கு அனுப்
டி நா ஒனக்கு நீ கால் அட்டென் பண்ணலணு சொல்லி வாய்ஸ் மேல போய் நீ பாத்துருக்கியா
பாத்தே என்ன திட்டுத்திட்டுன்னு திட்டிட்டு ருக்கே
ஆமா எப்ப ஃபோன் பண்ணாலு எடுக்க மாட்டே எடுக்க மாட்டேம்பா மண்டேல்லா கைது
இங்கே பாக்கலே நா தாண்டி நா எடுக்க மாட்டே நானு இப்ப நீ அப்போ கூப்டு போது நா கூட்டி விட்டுட்டு ருந்தே ஃபோனு ரூம்ல இருந்துச்சு சைலண்ட்ல இருந்துச்சி
அதா சொன்னேன்ல நா ஃபோன் பண்ணுபோது நீ வந்து பேண்ட்டு இருப்ப
இல்லன தின்னுட்டு இருப்பே
தின்னுட்டு இருப்ப எதோ ஒன்னு பண்ணிட்டு இருப்ப நீ
இல்லடி நெஜமா நா கூட்டி விட்டுட்டு ருந்தே இவ வேற நொய் நொய் நா சைலண்டல போட மாட் டே இவே வேற நொய் நொய் ன்னு கூப்ட்டே இருந்தா எ நா நார்மல் கால் பிளாக் பண்ணிட் டே அப்போ இன்ஸ்டா அவனோட செகண்ட் ஐ டி வச்சிருந்தனா அதுல தா பேசுவா அதனா அவனோட செகண்ட் ஐ டி அவனோட பழய ஐ டி ய என் ட்டிருக்கே அவனோட பழய ஐ டி இல்லனா அவனோட ஐ டி அப்டித்தா பேசுறது அப்டிதா பேசி அதனா அடிச் சு ஒரு வாரமாச்சு ஆ அந்த ஐ டி டி எல்லாமே அழிச்சு அவனோட ஐ டி என்னோட ஐ டி ய அவே ஜீ மெயில் அது இது எல்லா போட்டோஸ் மொத கொண்டு எல்லாத்தையு அழிச்சிட்டே நானே
அ
ஃபஸ்ட்டு ஒன் அழி இருக்கவே மாட்டே அவேங்கிட்ட நா ஒரு தடவ சொல்லிருக்கே நானு போட்டோஸ் வீடியோஸ் எப்ப நா எப்ப நா அழிக்கிறேனோ அன்னைக்கி முடிஞ்சு அன்னைக்கி தா லாஸ்ட் னாலு சொல்லிருக்கே நா அவகிட்ட அப் இப்ப நா அங் எல்லாமே நா அழிச்சிட்டே நா அதா என்கிட்ட இன்ஸாடவு இல்ல நானு அவனுக்கு என்ன இன்ஸ்டாலயு கூப்ட முடியாது நார்மல் கால் பண்ணப் இப்ப நா பிளாக் பண்ணிருந்தே இன்னைக்கி அப்பயு வேற நொய் நொயின்ட்டு கூட்டு போது என்ன பண்ட்டா என்னோட ஐ டி க்கு கூப்ட ஆரம்பிச்சுட்டா அவன அடிச்சு ஹ அவன அடிச்ச எனக் எல்லாமே என்னோட ஐ டி க்கு ஆனா ஃபாலோ கூட பண்றது கெடையாது ஆனா கால் பண்ண முடியுது எப்டின்னு தானே தெர்ல
டி ஆனா இப்ப புதுசா ஆப்ஷன் வந்துருக்குடி ஒருத்தவங்கால நம்ம கா அதாவது அவுங்க பிரைவேட் ஐ டி ய அவுங்க ஃபாலோ பண்ணலனாலு நம்ம டேரெக்டாக அவுங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலா
அதா அவ ஃபோனு எதுமே பண்ணல ஆனா அவே மெசேஜ் அனுப்புச்சுட்டு டீ டீ டீ னு அனுப்புச்சு ட்டு கால் பண்ணிட்டு ருந்தா நொய் நொய்னு நா சைலண்ட்ல போட்டு கூட்டி விட்டுட்டு ருந்தேன்னா அதா ஓ கால் பாக்கலங்க அப்பறோ கூட்டி முடிச்சுட்டு வந்து பாத்தே அப்பதா ஓ வாய்ஸ் மெயில் பாத்து சிரிச்சுட்டு ருந்தே
இதுக்கே அப்படின்றேயே எங்க அக்காக்கெல்லா இருக்குல வாய்ஸ் மெயில் இருக்குல்ல அவ ஐஃபோன் வச்சிருக்கா கெட்ட கெட்ட வார்த்தையே பேசுவோ அந்த வை அந்த வாய்ஸ்சு மெயில தொறந்து கூடி பாக்க மாட்டா
ஹ நா பா
டி ஒரு செரியான அலும்பு தெரியுமா செம்ம அலம்பு எனக்கு அவுமானமா போச்சு
என்னாச்சு
டெய்லி இந்த மா எனக்கு எ எங்க அக்கா வந்து எனக்கு ஃபுல்லா டபுள் மினிங் வீடியோஸ் தாண்டி அனுப்புவா சரியா
யாரு பாத்தா
யாரு பார்க்கல சொல்றதுக்கே இல்லையே அப்போ எனக்கு அவலோட அந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு எப்பாச்சு வரு அதாவது இப்ப இப்ப ரீசண்ட்டா ஒரு பொண்ணு கூடி ஆ ஒரு மாறி சமை சமைக்கிறன்ற பேர்ல ஒன்னு பண்ணது தெரியுமா
தெரிலயே அந்த மாதிரி நா பாக்க மாட்டேன்டி
பார்க்க மாட்டேன்னு இவளுக அனுப்பிட்டே இருப்பாலுங்கடி அந்த மாதிரி வீடியோஸ் அதனால ஏ ஃபீல்டுல்ல அதே தா வரும் பாதி என்னு
அ
பூரா டபுள் மீனிங்கே வரு அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து பெருசாக இருக்கு சரியா
ம் ம்
அதனால அந்த புள்ள சமைக்கு போது
அவ கை பெருசா இருக்குமா சமைக்கிறதுக்கு ஓ
ஆமா அ கை பெருசாக இருக்கு அதனால கை சத வந்து ஆடிகிட்டே இருக்கு
அ
அப்போ அந்த அது வந்து வீடியோ வந்து கலங்கிற மாதிரி ஒரு வீடியோ அது வந்து டபுள் மினிங் வீடியோ இவுளுக்கு அனுப்பறதுக்கு பதிலா ரீபோஸ் பண்ணி வச்சுருக்கேன் டி நானு
அத்தோ யார் பார்த்தா அதுக்கப்றோ
டி எனக்கு தெரியவே இல்லடி அந்த வீடியோ எப்போவோ போட்டது
ஐயோ பைவ் இனி நா வந்து டி நா வந்து செக் பண்ணணு நாயே ரீப்போ ஆனா எனக்கு அந்த மாதிரி வரா எனக்கு என எதுமே அந்த மாதிரி வரா அந்த மாதிரி எதும் ஒரு வீட் டியோ வந்துச்சுனாலு நாட் இன்டரெஸ்டட் குடுத்துடுவே அப்ப எனக்கு அப்பறமா எனக்கு இன்ஸ்டாவ தொறந்தா வச்சுக்கோ அழுகிற மாதிரி அவன் ஏ உங்கள விட்டுட்டு போனு நீங்க அவ்ளோ ஒர்த்து இல்லன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாறிலா நீங்க
யாரு வந்து சொல்லிருப்போன்னு நினைக்கிறே எனக்கு அசிங்கமா போச்சுரு எனக்கு அசிங்கோனா அப்டி நீட் கோச்சிங்கில இருந்து ஒரு பையன்ட்ட அவரு பைய ஏன்ட்ட வாண்டடா வந்து பேச அந்த பைய இல்லடி இன்னொரு பைய இன்னொரு பைய வந்து அவனாவே சும்மா நைநைனு பேசிட்டே இருப்பா சரியா
அ அ
எனக்கு அந்த அளவுக்கு புடிக்காது பட் என்ன பண்றது மூஞ்சுல அடிச்ச மாதிரி அவாய்ட் பண்ண வேணான்னு சொல்லி நானு சும்மா பேசுவே அந்த பைய என்னடான்னா என்ன இவ்ளோ கேவலமான வீடியோஸ்ஸ ரீபோஸ்ட் பண்ணி வச்சிருக்க அப்டின்னா நா லா நா லா ரீபோஸ்ட்டே பண்ண மாட்டே அப்டின்னு நீ போய் பாரு அப்படின்னா பார்த்தா ம மனசே ஓடஞ்சிரு சிருக்கு ச செம்ம அவ்மானோ என்ன
என்ன சொன்ன நீ
ஏ நாய் நீங்க தப்பா எடுத்துக்காத நானே எங்க அக்காவு இந்த மாதிரி கா இந்த மாதிரிதா வீடியோஸ் அனுப்பி விளையாண்ட்டு இருப்போ அதுல எங் அக் அக்கா தா அனுப்புது போலன்ட்டு ரீபோஸ் பண்ட்டேன்னு நெனக்கிறே என்ன கேவலமா நினைக்காத என்ன நாய்
ஐயோ அந்த பைய ஐயோ இவள்ட்டயா நம்ம பேச வந்தோன்னு ஓடிருப்பா
இல்லடி நா சொன்ன தெரியாம ரீப் போஸ்ட் ஆயிடுச்சு அது எங்க அக் அக்காவும் எங் அக் போ சரி போய் அது இதை டெலிட் பண்ணு டெலிட் பண்ணு அப்டின்னா
சேரி அவனாச்சு சொன்னானே அதாவது நம்மள ஸ்டார்ட் பண்ணுறவங்க தா என்ன பண்ணுவாங்க நம்ம போஸ்ட்டு நம்ம ஃபாலோயிங்கு ஃபாலோ நம்ம ரீ போஸ்ட்டு அது இதுன்னு எல்லா நோன்டு நோன்டுனு நொங்கு எடுப்பாங்க
ஐயோ அவ கொஞ்ச ஓவரா பேசுறேண்டி ரொம்ப ஃப்ளட் பண்ற மாரி பேசிட்டு இருக்கா
பைய அந்த மாரி பாத்து அந்த மாரி உன்னோட உன்ன ஸ்டார்ட் பண்ணி அந்த மாரி பாத்ததுனால தா உன்ன ரீபோஸ்ட் ட்டு போய் அவன் பாத்துருக்கான் இல்லாட்டி யார் பாக்க போறா நான் என்ன ஓ ரிப்போர்ட எடுத்து பாத்துட்டா இருக்கே
அதுதா நா என் இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டு அரபிக்ல வெச்சிருந்தன்ல அதுக்கு எதுக்கு ஃபஸ்ட் ஏ ஒரு சரியான ஆளுடி இப்ப பாரு செம்ம காமெடியான விஷயம்
அன்னைக்கு எதோ நீ சொன்ன எதோ ஜட்ஜ் பண்ணாத அப்டி சொல்
அ அதுதா அதுதா என்னன்னா யோ நா நா நான் ல லவன்த்து டுவல்த்தில ஒரு ஸ்கூல்ல படிச்சேன்னா
ஆ
அந்த ஸ்கூல்ல எனக்கு ஒரே ஒரு பொண்ணு நல்லா க்ளோஸ்ன்னு சொல்லி சொல்லிருக்கேனா
ஆமா ஸ்டோரி கூட போட்டிருப்பியே
ஆ ஸ்டோரி கூட போட்ருந்தன்னா அந்த பொண்ணு வந்துட்டு எப்படின்னா அந்த அளவுக்கு பசங்கள்ட்டலாம் பேச மாட்டா செரியா அதனால அவ வந்து நார்மலா ஒரு பைய பேச னாலே அவன் வந்துட்டு லவ் பண்றான் அந்த மாரி அவ நினச்சிட்டா சரியா ஒரு ராங் சிக்னல் மாரிதா இது என்னன்னா
அப்பைய லவ் பண்ல
ஆஹ பண்ல அந்த மாரி பண்றதால இருக்கும் கொஞ்ச ஓவர பண்ணுவா அது எனக் எனக்கு வந்து நா அத அக்சப்ட் பண்ணிப்பே அக்சப்ட் பண்ணிப்பேனா அப்படி இல்ல நான் வந்து ஓ நோட்ஸ் எல்லா போட்டிருந்தே ஒரு வேண்டி
ஓ உன்ன டேக் பண்ணி போடுவானா
டேக் பண்ணி இல்ல என்னோட பயோவில ஒரு ஃப்ளவர் வச்சுருப்பேல மட்டலிப் ஃப்ளவர்ரு
ஆமா ஆமா
அந்த எமோஜி போட்டு ஸ் நோட்ஸ் போட வேண்டியது
ஓ அந்த பைய ஆனா அந்த புள்ள என்ன நினைச்சிருச் ச்சு அவன லவ் பண்ண நினைச்சிருச்சா அவ அவள லவ் பண்றானு
ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த பைய வந்து இ இந்த பொண்ணு கிட்ட தா பேசிகிட்டு இருப்பான் சரியா அந்த பய சரியான லூஸு யார இருந்தாலு அங்க நோட்ஸ் போட்றே நோட்ஸ் போட்றேன் சொல்லி அந்த பொண்ணுக்கு நோட்ஸ் போட்டிருந்தா கொஞ்ச நாளா என் ஃப்ரெண்டுக்கு நோட்ஸ் போட்டிருந்தா இடையில எங்கிட்டயு பேசுவான் செரியா எங்கிட்டயும் பேசுவா இடையில அதுக்கப்புற என்னாச்சு அந்த பொண்ணு வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு பசங்கள்ட்ட பேசினாலே ஸ்ட்ரிக்ட்டு சொல்லியிருக்கேன்ல அதனால இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு வீட்ல அவுங்க அக் காப்பத்தி திட்டுன உடனே அவ என்ன பண்ணிட்டா பிளாக் பண்ணி உட்டா அவன
ஓ அவள் அவளே பிளாக் பண்ணிட்டாளா
அவ வந்து அந்த பையன பிளாக் பண்ணிட்டா
ஆ
அவுங்க வீட்ல ரொம்ப ஸ்ரிக்ட்டு டி பசங்கள்ட்ட பேசினாலே ரொம்ப பண்ணுவாங்க ஆனா இந்த பிள்ளைக்கு என்னடானா அவன் கொஞ்ச ரொம்ப பேசுவானா
அ அ
அதனால இந்த பிள்ளைக்கு வந்து அது டிஃப்ரன்ஷியேட் பண்ண தெரியல ஃப்ரெண்ட்ஸு க்கு ஒரு கிரஷுக்கு டிஃப்ரன்ஷியேட் பண்ண தெரியாம இந்த பிள்ளைக்கு லைட்ட அவன் மேல ஒரு கிரஷ் வர ஆரம்பிச்சிருச்சு அதுதா நா சொன்னே நீதா அத தப்பா மிஸ்டேக்கா புரிஞ்சிருக்க அவன் அப்போ நா சொன்ன அவ சொன்னா இல்லடி அவ எனக்குதா நோட்சு வக்கிறா எனக்கு தா நோட்சு வக்கிறானு சொல்லிகிட்டே இருந்தா சேரி டி ஒன்னு பண்லா எப்டி இருந்தாலு நீ ஒன்ட்ட பேசலயா அடுத்த பேச்சு எங்கிட்ட தா அவ பேச வருவா அப்பா என்கிட்ட என்ன பேசுறான்னு நீ பாரு அப்டின் சொல்லி சொன்ன அவளுக்கு என்னென்ன உருட்னானோ அதே உருட்டு எனக்குண்டி
அதா அவளப் பத்தி எதுவுமே உன்ட்ட கேக்கலயா அப்போ
ஓ கேட்டா என்ன ஆச்சு அவளோட ஐ டிக்கு என்ன ஆச்சு அப்டின்னா இவ என்ன பண்ணிட்டா வாட்ஸ்அப்ல போய் டீடெயில்லா எக்ஸ்ப்லைன் பண்ட்டா இந்த மாரி எங்க வீட்ல செம ஸ்ட்ரிக்ட்டு உனக்கு ஆல்ரெடி தெரியும்ல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அதனால நா எங்க அக்கா ஏ உன்ன பிளாக் க் பண்ண சொல்டாங்க அதனால பண்ணிட்ட அப்டின் சொல்லி இவ சொல்லிட்டா அத அவ அவளோட சைட்ல அவ க்ளியர் பண்ணிட்டா இந்த ப இந்த பொண்ண வந்துட்டு நீட் கோச்சிங் சேந்துருக்கா செரியா ஒரு எடத்துல
ம் ம்
அந்த பைய என்ன பண்ணிட்டா அதே நீ்ட் கோச்சிங்லே வந்து சேந்துட்டா
அ
இப்ப ரெண்டு பேருமு இவுளுக்காக தா வந்து சேந்தா இப்ப ரெண்டு பேரு ஒரே நீட் கோச்சிங்கு நாளைக்கி போறாங்க அதாவ்து அடுத்த ஒரு வருஷோ ட்ராப் பண்ணி நீட் படிக்கிறாங்க
ஒரு வருஷமா அப்ப நீட்டயே உக்காந்து படிப்பாங்ளா
டி நாலு வருஷோ அஞ்சு வருஷோ படிப்பாங்க டி
டி என்னடி சொல்ற நாலு வருஷோ அஞ்சு வருஷமா
ஒருத்தவுங்களுக்கு சீட்டு கடைக்கிலன்டா மறுபடியு படிச்சுட்டே இருப்பாங்க அடுத்த வருஷோ எழுதலா அடுத்த வருஷோ கிளியர் பண்லான்னு படிச்சுட்டே இருப்பாங்க
அ ஆ
ம் எத்
நா அந்த அந்த சைட்லா நல்ல வேல நா போல நல்ல வேல நா லெவந்த்ல பயோ எடுக்ல ஐ அம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் ஃபார் தட்
அது வேணா ஒத்துக்கோடி நா வந்து எனக்கு மெடிக்கல் சைட் தா போனு அதனால நா எடுத்த
ஆனா நீ வந்து உங்க அம்மா எ புள்ள நீட்டு எழுதுனா அதுக்காக வேண்டி தா எழுதுன
வேண்டிதா எழுதுன ஆனா எனக்கு வந்து மெடிக்கல் சைட் போனோ அப்டின்றதா ஒரு இன்டரஸ்ட்டே
ம் ஆனா நீட்ல கெடைக்கறத்துக்கே இப்போ நறைய சூழ்ச்சில்லா நடந்துட்டுருக்கு
ஆமா டி நறைய நடந்துட்ருக்கு
கொடுக்காம அப்டி இப்டின்னு
ம் ம் அதே தா அதுதா அதா இப்போ வந்துட்டு அந்த பைய என்னடானா உனக்கு நா நோட்ஸ் போட்ற சொல்லி அத வெச்சு நோட்ஸ் போட்டுந்தா கரெக்ட்டா என்னாச்சு நா அந்த பையன்ட்ட பேசறது வந்து அதாவ்து நா
டி ஒரு நிமிஷோ இரு ஒரு செகண்ட் கால் வருது நா என்னன் கேட்டு கூப்பற
அ செரி ஓகே டி